ஹலோ சொல்லுங்க
என்ன பண்றிங்க வேல எல்லா முடிச்சுதா
வேலயெல்லா முடிஞ்சுதுங்க அது வர்க் இந்த ஆஃபிஸ் வேல தாங்க இன்னிக்கி இன்னிக்கி எடைல ந நைட் ஷிஃப்ட்டா காலையில நால்ர மணிக்கு தா முடியு அஞ்சு மணி ஆயிரு முடிச்சு லாக் அவுட் பண்ணிட்டு அப்பாடானு தூங்குவோ எங் வீட்ல கோழி கத்து மாடு கத்து எல்லா ஒரு பக் கோ கத்துவாங்க அப்புறோ ஆளுங்க யாராது ஒருத்தர் வந்துட்டே இருப்பாங்களாங்க தொடு சலையா யாரா ஒருத்தர் வருவாங்க அப்புறோ அப்டியே பேசிட்டு ஏழு மணி ஆயிருங்க என்ன இருந்தாலு எங்க வீட்டுல சித்து அந்த டீ மட்டு வெச்சு குடுத்துட்டு போய் படுத்துக்கோ அப்டின்பா அப்புறோ என்னமாங்க இந்த கண்ணுக்குட்டி புடிச்சு கட்டிட்டு படுபாங்க மணி எட்டு மணிக்கு நா தூங்குனேனா ஒரு ரெண்டு மணிக்கு எழுப்ப சாப்புட்றக்கு எழுப்புவாங்க என்னைய
ஆ ஆ ஆ
நா இப்ப ராத்திரி வேல செய்யறது பிரச்சன இல்ல ஆனா அந்த தூக்கொ கெட்றது வந்து கஷ்டங்க இதே பகல்ல வேல செஞ்சோன்னு வெச்சுக்கோங்களே நைட்டு நம்ம படுத்து ஒரு ஆ ஆறு மண்நே ர மாது நிம்மதியா தூங்கிறுவோ ஆனா இந்த ராத்திரி வேல செய்யறதுல மதியான நேரத்துல அவங்க நம்மளையு த தப்பு சொல்ல முடியாதுங்க அவுங்களு வயசானவங்க அப்புறோ என்ன செய்யறது அப்டி இருக்கு தூங்கவே இருக்காது அப்டியே ஒரு ரெண்டு மணி நேர முழிப்பே தூங்குவே இப்டியேதா இருக்கு
கம்முன் நீங்க அத டே ஷிஃப்ட்டா மாத்திக்குலாம்ல
மூணு மா எங்க எங்க கம்பனியில வந்து மூணு மாசோ பகல் மூணு மாசோ ராத்திரி கண்டிப்பா பாத்துதா ஆகணு
ஆமாப்பா இப்பில்லா யாரப்பா கம்பெனி வெக்கிறா ஆ
ஏனா இது வெளிநாட்டு கம்பெனிங்க அதனால அப்டி ஷிப்ட்ஸு பேஸ் பண்ணி ஏனா வீட்லந்து வேல குடுக்கற்தே பெருசுங்க மகராசே வீட்லெந்து சோறு போட்றாரு எ கம்பெனிங்க
அதுவரயு சந்தோஷன் நெனச்சுக்க வேண்டிதா இந்த சாமி சோறு போடுதுங்கறாங்கள
அந்த மாரி தே ஏனா ஒரு வர்ஷோ நானு வெளிநாட்ல இருந்துதா வேல பாத்தே அப்றோந்தா இப்ப இங்க வந்தே இங்க திரும்பவு இனி போகனு வர சொல்லிட்டே தா இருக்காங்க இப்ப எல்லா முக்கா வாசி இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்ததுலெந்து பாத்தீங்கன்னா பல பேரோட வாழ்க்க ரொட்டீனே நா பாதி நேரோ பாத்தீங்கன்னா ஒரு கைல மா டு ஒரு கைல லேப்டாப் இப்டி அங்க போய் எங்கயாது மேய்க்ற எடத்துல போய் உக்காந்துக்குவேங்க தென்ன மரத்துக் கீழ ஒக்காந்துட்டு அது கட் டிட்டு வேலய பாத்து இப்டிதா பொழப்பு ஒடிட்ருக்கு அப்றோ என்ன செய்றது
அதுவு கரெக்ட்டு தாங்க
ஆமா ஏனா இன்னு நம்ம திருமணம் இல்ல திருமணம் லா ஆய்ட்டா பல கமிட்மென்ட்ஸ் வந்துரு கொழந்தைங்க வந்துருவாங்க நம்ம வாழ்க்கைய நம்ம வாழவே முடியாது
அதுவு கரெக்ட் நீங்க சொல்றது கரெக்ட்டு தா நம்ம ஆ ச ப்பட்றதே இப்பவே நடத்தி பாத்தர்னு
ஆமா உண்மதா அதனால செரி கொஞ்சோ நம்ளு செட்டில்லாய்ட்டு பண்ணிக்லா அப்டின்ட்டு ஓடிக்கி ட்டே இருக்கே என்ன செய்றது பரவால்ல உங்ள மார்லா சீக்கிரோ நா லா ஆசப்பட்டேங்க சீக்கிரோ பண்ணிட்டா நம்ளுக்கு கொழந்தைங்களா நம்ம
ஐயோ அப்டி எல்லா போய் பாலங்கெணத்துலல்லா வுழுந்துறாதீங்க இப்பவே சொல்லிட்டே
இல்லலெல்ல நா அப்டிதாங்க நெனச்சே இப்ப என்னன்னா என்க்கூட படிச்ச என்னோட ஃப்ரெண்ட்ஸ்ல்லா இருப்பாங்கல்லயா அவுங்களுக்கு வந்து ஆ கொழந்தைங்களாருக்கு யு கே ஜி‌ எல் கே ஜி இந்த மார்லா போவாங்க என்ன கேப்பாளுக எப்படி பெக்க போற லேட்டாயிருச்சு அப்டி சொல்லுவாளுக அப்ப நா வந்து சொல்லுவே அட மெதுவாருட்டி இப்ப அந்த கொழந்தைலா பாத்தீங்கன்னா ஆறு வய்சு ஏழு வய்சுங்றப்போ எனக்லா இன்னு மேரேஜ் இல்ல அப்ப அவ சொல்லுவாளுக ஏ நீ நீதா டி உண்மயா வாழ்க்கைய வாழ்ற நாங்கல்லா கஷ்டப்பட்றோ பெத்துட்டு
நா உண்மய தாங்க சொல்றே தய்வு செஞ்சு சொல்றே சீக்கிரமா போய் பாலங்கெணத்துலலா வுழுந்துறாதி
அதுதா அதுதா ஏனா நம்ம கொஞ்சொ பொருளாதாரத்திலு நம்ம கை மேலோங்கி இருந்தா யாருக்கு அஞ்ச வேண்டிதில்லன் என்னோட கருத்து அதுனால கரெக்ட்டு தா அ ஏனா என்னதா நம்ம அம்மா அப்பாம்மா வீட்லருக்ற வரைக்கு செல்லோ செல்லோந்தாங்க என்னதா இருந்தாலு அடிச்சாலும் பு புடிச்சாலு ம் இதே கணவர் வீட்டுக்கு போம்போது நம்ளெல்லா பாத்தீங்கன்னா நா பொதுவா சொல்றே மா பொண்ண புடிக்கிற வரைக்கு கைல விழுகுறாங்கங்க அதுக்கப்றோ நம்ம அவுங்க கால்ல விழ வேண்டிதா
அது வேணா உண்ம தாங்க க கல்யாணம் பண்ற வரைக் க்குமே வந்து எப்டினா தங்கோ செல்லோ புஜ்ஜு அப்டிம்பாங்க கல்யாணம் முடிஞ்சிச் சினா நீ யாருடி எனக்கு அ நா சொல்லதா நீங் கேக்கணு நா வெக்
அ அதுதா ஏங்க பெத்த அம்மா வூட்டுக் போறக்கே அவுங்க பெர்மிஷன் குடுத்து போ வேண்டியதா இருக்கு
ஆ அது ஆனா அப்டிதாங்க உண்மங்க
அதனால எனா என்னோட தோழிகள்லாம் பாக்கறே அவளுகுளு அதா சொல்லாளு ஏன்டி சொந்த அம்மா வீட்டுக்கு வரைக்கே இவைங்கிட்ட பெர்மிஷன் கேக்கத் தாண்டி வர வேண்டிய நெலமைல இருக் க்றோ நாங்க அப்டிம்பாங்க
நாலா வந்து அப்பல்லா இல்லைங்க்கா நாலா வந்து எப்டினா கேக்கும்போதே என்னத் தெரியுமா சொல்லி என்ன இப்ப உர்றீங்ளா இல்ல நா இப்ப போனனா கடைசி வரையு வரவே மாட்டே உட்டா டீசன்ட்ட உட்டா டீசண்ட்டா போயிட்டு ஒரு ரெண் நாள் இருந்துட்டு வந்துருவே இல்லயா அப் போனவேப் போனவே அங்க போனவளாவே இருந்துக்வே வரவே மாட்டே அப்டிம்பே ஆ சேரித்தாயி நீ போயிட்டுவா மகராசியாப் போயிட்டுவா போயிட்டு ரெண் நாள்ல வந்துரு அப்டின்டுவாங்க வேலையே முடிஞ்சிது
அது அது அதா ம்
நம்ம கேக்கற விதத்துல கேட்டா தன்னப் போல கெடைக்குங்க அவுங்க சொல்றதுக்கெல்லா அவுங்க சொல்றதுக் கெல்லா ஆ சேரி ஆ சேரி நமக் அதாவ்து என்ன சொல்ற நம்மக் குனியக் குனிய நம்மத்
நீங்க எப்டி அரேஞ்ச் மேரேஜா எப்டி லவ் மேரேஜா
அது என்னங்க ஒன்றது அது ஒரு தேஜடீங்க ஏங்க நீங்க வேற கேக்
என்னங்க எல்லாரையுமேட் டிராஜெடி டிராஜெடிங்கிறீங்க என்ன நீங்க ஆங்கில இலக்கியம்கிது படிச்சிருக்கீங்ளா
அப்டியெல்லா இல்ல எப்டி எப்டிச் சொல்றது அதா சொல்லுவாங்கல்ல
ரா
காதல எப்டி சொல்றது லவ் பண்ணி வீட்ல மாட்டிகிட்டு வீட்ல கட் ட்டாயத்தின் பேர்ல ஒரு திருமண் நடக்குமே அப்டி நடந்தது
ஓ அப்ப நீங்க இவரந்தா காதல் செஞ்சிருந்தீங்ளா
இல்லைங்க எ நா வேற ஒருத்தவுங்கள லவ் பண்ணே சந்தர்ப்ப சூழ்நிலைகள் சரியாக இல்ல
இப்ப வந்து இப்ப இவுங்கள பண்ணி இப்ப உங்ளுக்கு பிரச்சன இல்ல நல்லா பாத்துகறாங்க
ஆ அது எப்டி சொல்றதுனா ஓகே அவ்ளதா அ பைய இருக்கா என்ன வண்றது
ஆ கரெக்ட்டு இப்ப இப்ப நீங்க இதச் சொல்றீங்கில்லயா இதேதா என்னோட கேட்டகரில இதேதா இப்ப எங்க வீட்ல வந்து வேற பையன பாத்து பண்ணி வச்சர்லா அப்டிங்கிற சூழ்நிலைல அவுங்க இருக்காங்க எனா அவுங்க வேற மதம் அ அ வேற இனம் த்தவ அ எல்லாமே அப்டிங்கறப்போ அவுங்க யோசிக்கிறாங்க வேண்டா அப்டின்ச் சொன்னா கூட பரவால்ல எனா எங்க வீட்ல எல்லா கொஞ்சோ ரொம்ப தாம்பூம்பாங்க நா நீங்க என்ன வேணா பண்ணிக்கோங்க திருமணம்னு ஒன்னு நடந்தா அது எத்தன வருஷோ ஆனாலு செரி அது அவரோடதா இல்லனா நா இப்டி இருந்துகிறே அப்டின் சொல்லிட்டு அப்டியே இருந்துட்ருக்கே
ஆ ஆ இ அதாதுங்க இப்போ இப்போ வந்து ஏங்கிட்ட கேட்டாங்கனு வைங்களே
ம்
க்குவ எனக்கு எதுவுமே வேணா என்ன தனியா விட்டுருங்க அப்டின் சொல்ற அளவுக்கு எனக்கு தைரியோ இருக் கு ஆனா வந்து அப்போ வந்து
சொல்றது சரிதா அப்ப சொல்ல முடியா
ஆ அப்ப சொல்ல முடியாதுங்கறத தாண்டி ஆ சொல் சொல்லுங்க சொல்லுங்க
இப்போ நானே பாத்தீங்கன்னா எனக்கு அ எனக்கு ஒரு இருவத்து ரெண்டு வயசுல இருந்து மாப்ள பாத்துக்கிட்ருக்காங்க நா வந்து வேண்டா வேண்டா வேண்டானு அஞ்சு ஆறு வருஷோ பிடிவாதமா இருந்துட்டே ஒரு கட்டத்துல அவங்களே வெறுத்துட்டாங்க இது எத கொண்டாந்து குடுத்தாலு வேண்டாம்னு தா சொல்லு அதுவே பண்ணி எனமோ ஒண்ணு பண்ணி தொலையடு ஆ அப்டின் விட்டுட்டாங்க அதுவுமில்லாம நா வேலைக்கெல்லா போகலங்க அப்போ இப்ப நா வந்து கல்யாணத்த தள்ளிப் பொண்ணுங்கிறதுக்காகவே நா படிச்சே நா வந்து கிட்டத்தட்ட எத்தன வருஷோ ஏழு வருஷோ கல்லூரி படிப்பு படிச்சே
ஆ ஆ ஆ
ஆ பி ஏ மூணு வருஷோ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் பண்ணே பி எட் ரெண்டு வருஷோ பண்ணுணே நா போம்போது ரெண்டு வருஷோ ஆக்குனாங்க பி எடு பி எடு ரெண்டு வருஷோ பண்ணுணே அதுக்கப்றோ இந்த ஜர்னலிஸ்ஸம் ரெண்டு வருஷோ பண்ணுனே அதுக்கப்றோ ட்ரைனிங் ஒரு வருஷோ போனே கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு ஏழு வருஷோவாது என்ன இதி கே செரியா போயிடுச்சு எனக்கு நா படிப்பெல்லாம் முடிச்சு செட்டில் ஆம்போது எனக்கு ஒரு இருவத்தி நாலு இருவத்தஞ்சு ஆய்றுச்சு அப்போ நா அப்பவு படிச்சிரு மாப்பிள்ள வந்துகிட்டு இல்லமாங்க கூட்டு மாப்ள வீட்லே படிக்க வைக்றாங்களான்டி எங்க அம்மால்லா சொல்லுங்க நீ போனீனா பேசாம அழகுபோல இருந்துக்கலா காலேஜ் போயிட்டு போட் டாட் இருந்துக்கலா ஒண்ணு பண்ண மாமியாரே சாப்பாடு ஆக்கி வச்சுறுமாம்மா அதான எல்லா இப்ப இப்டித்தா இருப்பாங்க நாளைக் கல்யாணோ ஆனது உ
நல்ல நல்லா ஐசு என்ன சொல்றது வலிக்காம ஊசில வாழப்பழ வாழப்பழத்துல எப்டி ஊசிய இறக்குவாங்க அந்த மார்தா பேசுவாங்க ஆனா
அது ஒரு பெண் வந் து நெனக்கறது இல்லங்க கல்யாண ஆகி போனா நீங்க சொன்ன மாரி காதலே பண்ணிருந்தாலு கல்யாணோ ஆய்றுச்சு அவனுக்கா நம்ம உண்மயா இருந்துருனு இருந்துடுறாங்க
ஏங்க அதெல்லா ரொம்ப ரி அதாதுங்க எப்டினா நம்ம பண்ணது வந்து அவங்களுக்கு தெரியாம இருக்கணு தெரிஞ்சு நம்ம பண்ணோனு வைங்கலே ஒரு சில நல்லவங்க இருக்காங்க நா இல்லனுலா நா சொல்லல ஒரு சிலர் வந்து அதயே வெச்சு பேசி குத்தி காட்டி அந்த வாழ்க்கயே வந்து பாத்தீங்கனேங்ளே வெறுத்துரு இன்னைக்கு என்னடா இது வாழ்க்க அப்டிங்கற மாரி ஆய்று ஒண்ணு ஆ நம்மள பத்தின விஷயோ எதுமே தெரியாமருக்கணு
ம் ம்
அந்த மாரி ஒரு ஆள பாத்து க கல்யாணோ பண்ணு இல்லயா புடிச்சோனே கல்யாணம் பண்ட்டு போய்னு என்னான எப்டி சொல்றதுங்க அப்ல்லா எனக்கு தைரியோ இல்லங்க சொல்ட்டே எனக்கு வேணான்னு சொல்ல தெரிஞ்சதுக்கு ஆனா வந்து இல்ல ஸ்ட்ராங்கா வந்து என்னால வந்து இல்ல எனக்கு இந்த விஷயோ வேண்டவே வேண்ட
இப்ப எப்டி அவருக்கு திருமணம் ஆயிடுச்சா
அது தெரியலங்க இன்னு பண்ணிக்கலங்கிற மாதிரிதா என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க நானு பிரண்ஸ் மூல்லிமா எவ்வளோ சொல்லி பாத்தே அவுங்க வந்து அவுங்க வந்து இல்ல எனக்கு வேற யாரையு புடிக்குவேன எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்டிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்களா நானே எவ்ளவோ சொல்லி பாத்தே கேட்கலா அதுக்கு மேல நா என்ன பண்றதுன்னு என
நம்மளு என்ன ப உங்களுக்கு ஒரு குழந்தைய ஆயிடுச்சு நீங்க என்ன செய்ய முடியு சொல்லுங்க
நானு சொ முடிஞ்ச அளவு சொல்லி பாத்தாச்சு கேக்கல அதுக்கு மேல நம்ம என்ன பண்றது
நெறைய நெறைய பேரு பண்ற தப்பு என்ன தெரியுங்களா நம்ம கணவர் என்ன உண்மை விளம்பியா இருக்கணு சொல்லிட்டு போய் எல்லாத்தையு சொல்லியிருவாங்க அவங்களு அப்டியா எனக்கேல்லா ஒண்ணு பிரச்சனை இல்லை நெறைய பேரு இப்ப போட்டு வாங்கற மாதிரி இருக்காங்கங்க எனக்கு தெரிஞ்சுமே
ஆ ஆமாங்க அப்டிதாங்க ஆனா என்னோட வாழ்க் கையில வந்து மெயின் வில்லனே என்னோட வீட்டுக்காருதா
என்னங்க இப்டி சொல்றீங்க
ஆமாங்க என்ன சொல்றது என்னோட வாழ்க்க யா எப்டி சொல்றது அந்தரத்துல தொங்குனதுக்கு காரணமே எ என் வீட்டுக்காருங்க மாரி சொல்லலா
ஏ அவருக்கு தெரியுமா அப்போ உங்களோட காதல் கதைலா
ஏங்க அவர் மூலியமாதாங்க எங்க வீட்லயே தெரிஞ்சு பெரிய பிரச்சனையா பிரளயமா வெடிச்சதே
நீங்க தப்பு பண்ணிட்டீங்க அதாவது அந்த தப்பு பண்லீங்க இவரு பண்ணியிருக்க கூடாது
ஆமாங்க என்ன பண்றது
என்ன செய் செரி வாங்க அடுத்த கால்ல பேசலா நன்றிங்க
ஆ செரி